ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆஹ் நா ரொம்ப நல்லா இருக்குறே நீங்க எப்டி இருக்றீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் ரொம்ப நாளாச்சு ஃபோன காணு
கொஞ்சோ பிஸியாயாச்சு பசங்களுக்கு அப்டியே லீவ் விட்டாங்க இல்லையா அதனால ஆஹ் பசங்கள பாக்க வெளில எங்கயாச்சு கூட்டு போக இப்டியே கொஞ்சோ பிஸியாயாச்சு நானே கால் பண்ணணு பா ன்னனு நெனசே பேசி ரொம்ப நாள் ஆகுதே அப்டின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா நீங்களே கூப்பிட்டீங்க
சரி சரி ஆமா ஆமா நானு ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பண்ணாம இருக்க மாட்டிங்க வாரத்துல ஒரு நாள் பேசிடுவீங்களே நம்ம எப்டியும் பேசிடுவோ ஏன் பேச ரெண்டு வாரோ ஆச்சி நான் அன்னக்கி உங்க அத்தமாமாவ பாத்த அப்பவும் கேட்டே ம் வா பண்ணமாமா கொஞ்சம் பிஸியா இருக்கன் தா சொன்னாங்க
அதான் அந்த பசங்களுக்கு வேற லீவ் விட்டாங்களா அதனால சேரி வெளில எங்கேயாச்சும் போலான் சொல்ட்டாங்க ப பசங்கள வெளில கூட்டு போக வர வீட்ல கொஞ்சோம் வேல அத இத பாத்துட்டேவு அப்டியேவு‌ இத ஆயிட்ச்சு டைம் ஆயிட்ச்சி
சரி சரி சரி
ம் அப்றோ வீட்ல பசங்க எல்லாரு என்ன பண்றாங்க
இந்தா அவுங்க அப்பா கூட வெளில போயிருக்கா பாப்பா ஆ இதோ வந்து பைய பசங்க வெளாண்டுக்கிட்ருக்காங்க
ஓ சேர் செரி இதல்லானா என்னமோ சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல் டேஸ்லல்லா எவ்ளோ ஜாலியா எப்டில்லா இருந்தோ இதல் நெனைக்கும்போது நம்மளு அந்த லைஃப்பல்லா மிஸ் பண்றமோனு தோணுது இப்பல்லா
கண்டிப்பா நாங்களா ரொ ம்பலே அப்டி நினைப்பே அப்டி கொழந்தையாவே இருந்துர்லாமோ அவ்ளோ எ ரொம்ப என்ஜாய்மெண்டு இருக்கு என்ன சொல்ற எதுமே மைண்ட்ல திங்க் பண்ணாம படிப்பு நம்ம இப்ப படிக்கிற டுன்டஸு என்ஜாய் பண்றாங்களோ தெரில நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோ
ஆமா கண்டிப்பா ஏன்னா ஸ்கூல்லா லீவ் விட்டாங்கன்னா புக்கு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வெளியில போய் ஓடி விளையாடுறதென்ன அதுவு ஒரு எடத்துலருந்து நம்ம ஊருக்கு ஊர் எல்லா சுத்துவோ சைக்கிளு ஆ வ தொட்டில் கட்டி விளையாடுறது இந்த மாதிரி நெறைய விளையாட்டுகள் வந்து இருக்கும் இப் போ பசங்களுக்கு எங்க வீடு வீட்ட விட்டா வெளில யாராச்சு ஒரு நாலு ஃபிரெண்ட் கிடைச்சா ஒரு ஈவினிங் கெஞ்ச நேரோ வே னா விளையாடுறாங்க அதுக்கப்பற என்னேரு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்குமேவு அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ன்றதே கொஞ்சோ கம்மியாயிடுச்சுன்னு தா நெனைக்கிறே
ஆ ஆமா கண்டிப்பா நமக்கு அப்டி கெடையாதுல்ல கம்பல்சரி வந்து எ ப்ளேகிரவுண்ட்ல எப்டியு ஓட விடுவாங்க ரொம்ப க உமாந்த நினைவுகள் ரொம்ப ஞாபகம் வருது எனக்கு
ஆ ஆமா ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பி டி பீரிய்ட் ஸ்கூல்லலா பி டி பீரியட் இதெல்லா விட் விட்டா கோக்கோ விளையாடுறது என்னா கபடி ஃபுட்பால் இதெல்லா ஓடி பிடிச்சு நல்ல ஜாலியா அதுவும் ஸ்கிப்பிங்ல போட்டி வைப்பாங்களே அ யா ஆரு ஹண்டெட் கவுண்ட்ஸுக்கு கரெட் ட்டாவு அவுட் ஆகாம விளையாடுறா அப்டின் சொல்ட்டு அதெல்லா செம ஜாலியா இருக்கு ஆனா இப்பல்லா ஸ்கிப்பிங் குதிக்க சொன்னா கூட குதிக்க முடியல
கண்டிப்பா ஹண்ரட் டைய்ம்ஸ்லா பண்ணுவோ அதே மாரி இன்னொன்னு ஒன்னு சொல்லனும் நெனைச்சே இப்பெல்லா பிள்ளைகளுக் வந்து ஹோம் ஒர்க்கு அது இதெல்லா அந்த பாய் யமே இல்ல நம்ம சார்லா எப்டி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும்ல ஹோம் ஒர்க் பண்ணலனா நம்மள வந் வந்து செய்யாம வந்துட்டனா கிளாஸ்ல வந்து ரூமுக்கு வெளில வந்து முட்டி போட வப்பாங்க அந்த நினைவுல்லா நமக்கு வந்து இன்னும் மறக்க மாட்டக்கு ஆ னா இந்த பசங்க ஹோம்ர்க்ல அசால்டா இன்னைக்கு எழுதல்லாடா என்ன நாளைக்கு அப்ப அந்த அளவுக்கு இருக்காங்க இப்ப உள்ள பசங்க
ஆமா கண்டிப்பா எ நம்மளுக்குல்லா அப்பல்லா சாரு அங்க வராருன்னா பாத்த ஒடனே இங்க வேர்த்துருவோ ஒடம்பெல்லா ஆனா இப்ப உள்ள பசங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களே வேகமா பக்கத்துல போய் ஹாய் எப்டி இருக்கிறீங் க அப்டின்னு கேட்டுட்டு ஜாலியா ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வராங்களே அப்பறோ எப்டி அவங்களுக்கு அந்த ஒரு பயம்லா இருக்கு நம்மளுக்கு வந்து பயம்ன்றத விட அந்த என்ன சொல்றது ஐயோ சாரு அப்டின்ற ஒரு மதிப்பு மரியாத எல்லாமே இருந்துச்சி இப்ப உள்ள டீச்சர்ஸ் எல்லாமே ஜாலியா ஃபிரெண்ட்ஸ் மாரி இருக்கிறனால அவங்களுக்கு அந்த பய ய உணர்வே இல்லாம இருக்குறாங்க
கண்டிப்பா அதே மாதிரி நம்மல்லா என்ன சொல்றது நம்ம அந்த அந்த டைம்ல வந்து நம்ம லஞ்ச் எல்லா பெ நமக்குல்லா வந்து பெல்லு தான அடிப்பாங்க இந்த ஒரு ரவுண்டா இருக்கு அதுல வந்து டிங்கின்னு அடிப்பாங்க அந்த அத அடிச்சாலே நமக்கு லஞ்ச்ல லஞ்ச் டைம்ல அடிக்கும் போது நம்ம என்னப் பண்ணுவோ ஒவ்வொன்னா எல்லா எல்லாரு உக்காந்து ஒவ்வொரு டிஃபன் பாக்சையு ஓபன் பண்ணி மாத்தி மாத்தி நம்ம ஷேர் ஷேர் பண்ணி சாப்புட்றதெல்லா ரொம்ப தனி சுகோ அதெல்லா மறக்கவே முடில மேம் எல்லாரு வீட்லேருந்து எல்லாரோட அம்மாவோட கைப்பக்குவோ டேஸ்ட்டு அதெல்லா அந்த நினைவுகள்லா இன்னு வரமாட்டங்க ஆனா இப்ப உள்ள பசங்க என்ன பண்றாங்க தெரிமா ஸ்கூல்ல வந்து ஷேரிங் பண்ண கூடாதுன்னு தா மிஸ் சொல்றாங்க
ஆமா இப்ப வந்து இருக்கற சுச்சுவேஷன்ல நெறைய இன்பெக்ஷன்ஸ் அது இது வந்துருது ஒரு கொழந்தைக்கு சளி பிடிச்சிச்சினா பக்கத்துல உள்ள கொழந்தைக்கு வந்துருமோ என்னமோ அதனால எந்த ஒரு ஃபுட்டையுமே ஷேர் பண்ணக் கூடாது க்கு அப்டின்னு சொல்றாங்க ஆனா அந்த காலத்துல்ல நம்மளுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிதா சாப்புட்ணு அப்டின்ற மாதிரி இ இருந்துச்சி ஏன்னா ஒரு பிடிச்ச ஆயிட்ட இருந்துச்சுன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ண ஒடனே கியு அந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருந்துனே தெரியாத அளவுக்கு காலியாயிரு அப்டி இருக்கு ஆனா இப்ப பசங்களுக்கு நம்ம குடுத்து விட்றத மட்டும்தா சாப்டணு யாருதையு ஷேர் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்றதுனால அவங்களுக்கு கொஞ்சோ அதுல என்ன சொல்றது வெளியில வேறெங்கயு போனாலுமே அந்த ஷேரிங்ன்ற ஒரு இதே வரமாட்டுது
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம அம்மா எதாட்டு டிஃப்ரெண்டா பண்ணி குடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோ அந்த பி டி அவர்ல வந்து எப்பன்டா வருன்னு காத்துட்டு இருந்து அத எடுத்து கொண்டு போய் சாப்புடுவோ அந்த லஞ்ச்க்கு கூட பொறுக் க்க மாட்டோ மானிங் பிரேக் மானிங் பி டி அவர் வந்துச்சுன்னா அந்த லஞ்ச்சுக்கு பொறுக்காம அந்த கிளாஸ் அவர்லே ஒக்காந்து சாப்புடுவோ அதெல்லா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு
ஆமா க அதுவு போக லஞ்ச் அவர் அதாவது பி டி அவர்ல இப்டி உக்காந்து சாப்பிட்டாலு ஓகே ஒரு நே ரம் நம்மளுக்கு பிடிச்சது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடில அப்டின்னு கிளாஸ் அவர்ஸ்லயே சாப்ட்டுருக்கோமே அதெல்லா வந்து என்ன சொல்றது டெஸ்குக்கு கீழ ஒழிச்சு வச்சு ஆளுக்கு வருவா உருண்ட பிடிச்சு எடுத்து சாப்ட்டுட்டு ஆ கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னமோன்ற ஒரு அந்த ஒரு இதெல்லா ரொம்ப ஜாலியான ஒரு மொமண்ட் அந்த மொமெண்ட் எல்லா மறக்க முடியாது இப்ப நெனச்சாலு அது திரும்ப போக முடியா அனுபவிக்க முடியாத மொமெண்ட் அதெல்லா அது மாதிரி இந்த இது ஸ்கூல் ஆன்வல் டே இப்டி எல்லா வச்சாங்கன்னா செமா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோ ஏன்னா அந்த அந்த க ஒரு டான்ஸா இருக்கட்டு நெறைய கல்ச்சரல்லயே இதெல்லா வப்பாங்க அப்டி எல்லா பாக்கும்போது நம்மளுக்கு செம ஜாலியா இருந்துச்சு இப்ப உள்ள பசங்க அ த என்ஜாய் பண்றாங்கன்னாலுமே அந்த நம்ம அளவுக் கு என்ஜாய் பண்ணாங்களான்றது வந்து கேள்விதா
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா நம்ம என்ஜாய் நம்ம நல்லா பண்ணிருக்கோ அதே மாதிரி பி டி அவர் நெறைய இந்த மேக்ஸ் சார் இருக்காங்கல்ல ஞாபக இருக்கா மேக்ஸ் சார் அந்த மேக் ஸ மேக்ஸ் எடுக்கிறதுக்காகவே பி டி அவர என்ன பண்ணுவாரு கட் அடிச்சிட்டு நமக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ கவர் பண்ணுவாங்க அப்பல்லா நமக்கு ரொம்ப கோவமா இருக்கு என்ன பண்ண அதெல்லா நம்ம வந்து ஏண்டா ஞாபகத்துக்கு வருது அந்த மாரி இருக்கு எ பைய எல்லா படிச்சோ சொன்னா அந்த மேக்ஸ் அவனுக்கு எடுக்கும்போதெல்லா எனக்கு அடிக்கடி அதுதா ஞாபகோ வரு எனக்கு ம்
ஆமா கரெக்ட்டா என்னமோ சொன்ன மாரி வா இருக்கிறதே வாரத்துல ஒரு த ஒரு தடவதா அந்த பி டி பீரியடே வரு அதையு கடன் வாங்கி இவுங்க அவுங்க சிலபஸ்ஸ முடிக்கணு அப்டின்றதுக்காக அவுங்க வந்து அந்த அந்த கிளா க்ளாஸெல்லா எடுத்து முடிச்சுட்டு போயிருவாங்க அடுத்து நம்மளுக்கா நெக்ஸ்ட் வீக் எப்படா வருன்னு பாப்போ வா அதுக்குள்ள ஆ போன வாரோ மேக்ஸ் சார் வாங்குனாரு இந்த வாரோ வந்து சயின்ஸ் சாரு வாங்கிருவாரு ஐயோ நம்மளுக்கு அந்து ஒ ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாள் கிடைக்கிற என்ஜாய்மெண்ட்டைமே அவ்ளோ இதா மிஸ் பண்ணோ
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி எவ்வளதா நம்ம இப்போ இப்ப நம்ம நல்ல வேலைலே இருக்கும் ஆனா எவ்வளதா பண சம்பாதிச்சாலு அந்த ஸ்கூல் லைஃப்ல உள்ள சந்தோஷோ அது எதுவுமே வரமாட்டுக்குல்ல
க உண்மதானயே இப்ப நம்ம சம்பாரிக்கிறதெல்லா நம்ம ஓடி ஓடி உக்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோ ஆனா அப்ப வந்து நம்மளுக்கு எந்த விதமான கவலையோ அ ஒரு கமிட் மெண்டோ இல்ல நம்ம இத பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயமோ வந்து கெடையாது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணோ ஆனா இப்போ உள்ள சுச்சுவேஷன பாத்தீங்கன்னா நம்ம கொழந்தைங்களுக்காக நம்ம இத இத சம்பாரிச்சு வக்கணு சேத்து வக்கணு அவுங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணு அவுங்களுக்கு ஒரு நல்ல ல ஃபியூச்சர் அமையணு அப்டின்னு சொன்னா நம்ம என்னென்னல்லா பண்ணனு அப்டின்றத வந்து நம்ம யோசிச்சி ஒரு நிமிஷ கூட ஒக்கார்றதுக்கு நேரம் இல்லாம இந்த வேலைய பாக்கலா அந்த வேலைய பாக்கலா அ ஏதாச்சு ஆன்லைன் த ஜாப் பண்லா அந்த மாதிரி எல்லா நெறைய நம்ம யோசிச்சு ஒவ்வொரு இதுக்குமே நம்ம பாத்து பாத்து செலவு பண்ண வேண்டியதா இருக்குது ஏன்னா இப்போ உள்ள எ எஜுகேஷனு அப்டிதா இருக்கு குது அவுங்களுக்கு இந்த டியூஷன் அனுப்பனு அப்டின்னு சொல்ட்டு நெறையா இதெல்லா இருக்குது இல்லையா நம்ம அதையுமே பாத்துதா பண்ண வேண்டியதா இருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அப்டிதா இருக்கு அதே மாதிரி நம்ம எல்லா ஞாபக இருக் கா நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஒவ்வொரு ஃபிரண்ட்ஸ் வீட்டுக்கு போவோ அப்பெல்லா படிக்கிறது இந்தளவு கெடையாது கிளாஸ்லே முடிச்சிருவோ ம் குரூப்பா நீ இன்னைக்கு இது அடுத்த வாரோ ஓ வீடு இந்த வாரோ ஏ வீடு அப்டின்னு குரூப்பா போய் எல்லார் வீட்லயு தங்குவோ ஞாபகோ இருக்கா தா
ஆமா அதெல்லா ஒரு மறக்க முடியாத மொமெண்டாயி இப்பெல்லா யார் வீட்டுக்கும் யாரையு அனுப்புறது கெடையாது ஏன்னா நெறைய ப்ராப்ளம் வந்துருது அதனால அவங்கவுங்க வீட்ல அவங்கவுங்க இருந்துக்கோங்க அப்டின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன்தா இருக்குது இப்பல்லா காமனா யாராச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து மீட் பண்லானா எதாச்சு ஒரு பப்ளிக் பிளேஸ்லயே மீட் பண்ணிக்கலாம் யார் வீட்டுக்கும் வேணா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது
கண்டிப்பா கண்டிப்பா எனக்குன்னு ஒண்ணு ஆச இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரீயூனியன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அ டீச்சர்ஸ் நமகு நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நம்ம பழைய து பழைய நம்ம எந்த எந்த எந்த இடத்துல உட்காந்தமோ அதே மாரி உக்காரனும் ஆ
ஆமா நான் கூட ரீசண்டா ஒரு இதுல பாார்த்தேன் அவுங்க படிச்சு முடிச்சே பார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப ரீயூனியன் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த அது பே ஸ்கூல்ல போயி அந்தந்த இடத்துல உக்கார்ந்து டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அவ் உங்கள ஓ பாட சொல்லி தர மாதிரி அவங்கள அடிக்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ரியூனி ஏன் பண்ணா நல்லா இருக்குமே நம்ம ஃபிரண்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படி நானே தி யோசு ஆனா எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்கதனால அவங்களால அந்த டைமுக்கு கரெக்டா வர முடியு முடியுமா என்னன்னோ தெரியல சரி ஓகே நம்ம குரூப்ல நம்ம கேட்டு பாக்கலாம் அந்த ஸ்கூல் டேஸ்லா மிஸ் பண்றோ இப்ப எல்லாரும் மீட் பண்றதுக்கு ஒரு தடவை சான்ஸ் கிடைக்குமா அப்படின் சொல்லிட்டு வேணா கேட்டு பாக்கலாம்
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எனக்கு ஏ ந நான் ஒரு அஞ்சு பேரு நம்பர் இருக்கு அவுங்களட்ட எல்லாத்தையும் மெசேஜ் போடுறது எல்லாருடைய நம்பரு வேணும் அப்படின்னு சொன்ன அவுங்க சென்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க ஒரே ஒருத்தங்க நம்பர் மட்டும் கிடைக்க மாட்டுது அது மட்டும் நீங்க கேளுங்க சரிங்களா எல்லாரு சொன்னாங்க இருக்கு கே ந சென்ட் பண்றேன் அப்படின்ட்டாங்க
அதான் அவங்க இப்ப எல்லாருமே அவங்கவுங்க அவங்க அதாவது பசங்களயாச்சும் பிடிச்சிடலாம் அந்தந்த ஊர்லதான் இருப்பாங்க ஆனா பொம்பள பிள்ளைங்களை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டதான் ஏன்னா மேரேஜ் ஆகி வெளியூர்ல போய் அங்கங்க செட்டில் ஆயறாங்க ல்லையா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது புது நம்பர் வேற மாத்திருப்பாங்க அவங்கள எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது இதுதான் கேட்டு பாார்கக்கலாம் யார்ட்டயாச்சும் ஒரு ஆள்ட நம்பர் இல்ல நம்லா போவோம் அவுங்ககிட்டையே கேட்டு அவுங்களையும் சேர்த்து நம்ம ரியூனியன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருமா சேர்ந்தாதான் அந்த ரீயூனியனே நல்லா இருக்கு சும்மா நம்ம நாலு பேர் சேர்றது வந்து நல்லாருக்காது இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா அதனால நம்ம வந்து பண்ணுங்க நம்ம எல்லாரு சேர்ந்து பண்ணி நம்ம ஸ்கூல் லைஃப் ரெலாவ் அ தீபாவளி பொங்கல் ஃபெஸ்டிவல் டைம் டிரெஸ்சு குரூப்பாடுவ அந்த மாரி எடுத்துக்கலா ஓகே எவா
ஆ ஓகே கண்டிப்பா அது மாரி பண்லா அது மாரி டீச்சர்ஸ் எல்லாரையுமே வோ நம்ம இன்வைட் பண்ணி அவுங்களுக்கு எதாச்சு கிஃப்ட்டு அந்த மேரிலா அரேஞ் பண்ணி நம்ம பண்ணலா
ஆ கண்டிப்பா அதுக் கேக்கதா உங்களுக்கு கால் பண்ண சிஸ்டர்
ஓ சேரி சேரி ஓகே கண்டிப்பா இந்த வருஷத்துல ஏதாச்சு ஒரு வெக்கேஷன் அப்ப நம்ம பிளான் பண்ணி பண்ணில்லா ஏனா நம்ம பிள்ளைங்களுமே நம்மளுக்கு ஏ மம்மாக்கு இத்தன பிஃரெண்ட்ஸ் இருக்காங்க ந அவுங்ளோட குழந்தைங்க எல்லாருமே பிஃரெண்டஸ் ஆகறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கு இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா ஓகே
ஓகே நா எல்லாத்தையு கேட்டுட்டு பேசிட்டு சொல்ற ஆ ஓகே ஓகே பாக்லா பாய்